நல்லா இருக்கீங்ளா
நா நல்லார்க்கோம் ப்ரோ க நா பேசுறது க்ளீனா கேக்குதா ப்ரோ இந்த எரச்சல் அந்த மாதிரி அ விட்டுவிட்டு அந்த மாரி எதுவும் கேட்கலல ஆ சரிங்க் ப்ரோ சரிங்க ப்ரோ நல்லாருக்க ப்ரோ நீங்க இல்ல அ இல்ல ப்ரோ அது ஃபோன் வந்து கொஞ்ச ரொம் ம்ப டிலேவா சார்ஜ் ஏருது ரொம்ப நாள் ஆச்சு அ அஞ்சு வருஷம் கிட்ட ஆச்சு ஃபோன் வாங்கி அதனால வந்து நம்ப சார்ஜு போட் எ எடுக்குறதுக்கே அதுக்கு கேமு கேமிங்கு சேனல் ஒன்னு ஆரம்பிச்சிருக்குறோ
ஓ பரவால்ல ஹ ஆஹ்
ஆ அதுல வந்து லைவ் போட்டு இது பண்றதுனால நம்ப வந்து டக்கு டக்கு டக்குன்னு சார்ஜு காலியாயிருது போன்ல
ஆஹ் ஓகே ஓக் கே கேமிங் தனியா போன் வச்சிருக்கீங்களா இதே போனு தானா
இதே ஃபோனுதா ப்ரோ எங்க ப்ரோ அது ஆன்லைன்ல ஒரு அமௌண்ட் எடுத்தர்லாம்னு பாத்தா அதுவு வரவு மாட்டேங்கு ஒன்னு மாட்டேங்து எப்படியாச்சு ஒரு ஃபோன வாங்கி வ்ளவே எவ்ளோ முயற்சி பண்ற த்ரி சிக்ஸ்டி டிகிரியிலயே ஒரு ஒரு வேலைய பாத்துட்டு திரியிறே
அ ஹ அவ்ளோதானா அவ்ளோத கண்டிப்பா வந்துரு ட்ரை பண்ட்டே இருங்க
ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ ஆனா லைவ் போட்டா ஒரு நல்ல இது ஆடியன்ஸ் அந்த மார்லா கெடைக்கிறாங்க ப்ரோ நம்ப நார்மலா நம்ப வீடியோ ரெக்காட் பண்ணி போட்றதோட லைவ் போட்டா நெறையா ஆடியன் ஸ் அதுக்கேத்த மாறி டொனேஷன் அந்த மாரில்லா தருவாங்க
பரவால்லயே
ஆமா அது ஒரு பெனிபிட்டு அது லைவ்லா போட் டா இன்னொன்னு நம்ப அதுக்கு கன்சோல் வச்சி வெளாடி போட்டோன்னா இன்னு கொஞ்சோ கிராஃபிக்ஸ்ல்லா நல்லாருக்கு ஆ யுசர் இன்னு கொஞ்சோ விரும்பி பா ப்பாங்க
ஓ ஓகே ஓகே என்ன கேம் நீங்க வெளாண்டு போட்றது
அது வந்து சும்மா ஸ்ட்ராட்டஜி கேம் மாரிதா ப்ரோ இந்த மாதிரி ஆ நாலு பேர் இருப்பாங்க அந்த நாலு பேர் வச்சி இன்னு நாலு பேர அடிக்கிற மாதிரி அது செஸ் மாரிதா இருக்கு அந்த வெளையாட்டு ஆமா ஆமா அது வந்து நம்ம சின்ன வயஸ் ல இருந்தே நம்மளு வெளாடிருப்போ ராஜா காலத்து ஒரு டவர் மாரி இருக்கு அந்த டவரு அப் அப்க்ரேட் பண்ணி அப்க்ரேட் பண்ணி லெவல் டென் வரைக்கு அப்க்ரேட் பண்ணி
அ அ ஓ ஓகே ஓகே புரிது புரிது ஆ அதுவா ஓகே ஓக்
இந்த ப்ராண்டுல இதுவு ஒர் கேமு
ஓ அதுல இது வேற ஓகே ஓகே ஓகே ஆ ஹ
வண்ணுது இது வந்து நார்மலா பாத் தின்னா செஸ்ஸு மாருதா இருக்கு இதுல ஒரு எட்டு காட் மாரி குத்துருவாங்க
ம்ஹூ
டன் அந்த ஆப்ஷன் குத்ருவாங்க இதுல வந்து எத் ட்டா எட்டு காடு நம்பளே அதுக்கேத்த மார் ச்சூஸ் பண்ணிக்கிலா அதுல நற்யா வெரைட்டி இருக்கு அந்தன் நம்ப ஏற ஏற்கனே இப்போர் கேம் சொன்ன பாத்தீங்ளா அதே மாரி அல நெறையா வெரைட்டில்லா இர்க்கு அதுல வந்து நம்ப குறிப்பிட் ட்டு ஒரு பத்து கிட்ட அது எனக் கரக்ட்டா தெர்ல நே மர் இந்து போச்சே
உம்
அதா அதே மாரிதா ப்ரோ இந்த கேம் ஆனா வெளாடுறதுக்கு இது கொஞ்சோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அது வந்து நம்ப ஒரு நாள் விளாட்லனா கூட உள்ள புகுந்து அடிச்சு மொத்தலூட்டி அள்ளிட்டு போய்டுவானுங்க ஆமா அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ்வளோ சே்த்து வச்சும ஒரே டைம்ல அடிச்சுட்டு போய்றானுங் கள அப்டின்ட்டு ஆனா வந்து இந்த கேம்ல வந்து அந்த தொல்லல்லா எதுவு கெடையாது ஓப்பன் பண்ணா மா விளாட்ணுமா
ம்
பண்ணோமா அது ஒரு செஸ் மாரிதா ஸ்ட்ராட்டஜி போகு
உஹ்ம்
ஆனா வெளாடுறதுக்கு நல்லா இருக்கு அதே டெவலபர்துதா இந்த கேம்
பரவாயில்ல பரவாயில்ல உம் உம் உம் உம்
இக்கு வந்து வெளிநாட்ட்ல வந்து நெறையா பேர் ஆடியன்ஸ் நெறையா பேர் வந்து வெளிநாட்டு ஆடியன்ஸ் கேமர் தா ப்ரோ பாக்கறாங்க நம் ஊர் ஆளுங்க கூட அந்தா வந்து பாக்கறாங்க மாரி இருக் ல்ல
உம் ஹும்
நீங்க மிட் நைட்டு இந்த அத ஏர்லி மார்னிங் அந்த மாரி போட்டீங்கன்னா நல்ல வியூஸ் போகு
ஓகே ஓகே தமிழ்நாட்டுல அது வந்து பெருசா அது பேசப்படல வெளிநாடு நல்லா இதா இருக்கு
ஆமா ப்ரோ இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ப ஆளுங்க வந்து எ எப்டி எதிர்பாப்பாங்கன்னா ரொம்ப ஹை கிராஃபிக்ஸ்ஸு ஆஹ் அந்த மாதிரி டியந்தா எதிர்பாக்கறாங்க ஆ நம்ப லேண்ஸ் டேப்ல வெளாடுவோ பாத் திங்களா
உஹ்ம் உஹ்ம்
கேம் ரூம் மாச் அந்த மாரி கேம்தா அந்த மாரிதா எதிர்பாக்குறாங்க
ஓகே ஓகே
எப்டி ஃபாரின் ஆளுங்கல்லா என்ன பண்றாங்கன்னா போட்ரேட்ல இருக்குற கேம் தா மேக்சிமம் அவங்க வெளாடுறாங்க அது அப்புறொ வந்து அந் இந்த கேமிங் கன்சோலு அ த வச்சு வெளாடுறத எதிர் பாக்குறாங்க அங்க அ திகபட்சொ வந்து அந்த ஒன் ஹேண்ட்ல வெளாடுறதுதா அவங்க விரும்புறாங்க
உம்
ஆமா ஏன்னா இது வந்து போட்ரேல வெளாடுறது வந்து நம்ம ஒன்ஹாண்ட் வச்சுதா வெளாடுறோ
ஒஹோ
அதனால வந்து நா அனலைஸ் பண்ண வரைக்கு அப்படி போகுது ஆனா ஒரு ஒரு மைண்ட் செட்டு கேமர் மைண்ட் செட் அப்படி அப்படின்னு போதா
உஹ்ம்
ம் நீங்க டைம் பாஸ்க்கு என்ன ப்ரோ பண்ணுவீங்க இந்த மாரி வெளில போய் வெளாடுவீங்களா இல்ல மொப் மொபைலு வச்சு வெளாடுவீங்களா
அதாவது விளிய அதாவது பாத்தீங்கன்னா மொபைல்ல வெளாண்டுருந்த ஒரு காலங்கள வெளாண்டு இருந்தே பட் ஆனா ரொம்ப இதாயிடுச்சு சமயத்தில நான் என்ன பண்ணுவ ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவென பிரெண்ட்ஸ்ல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வெளிய போரது வெளில போரதுன்னா அப்படியே ஊற சுத்தி வரது அத கொஞ்சம் அப்படியே என் வாக் போறது ட்ரக்கிங போறது சோ இந்த மாரி ் போய்ட்டு அவுட்டோர்ல விளா இன்டோர்ல விளையா சோ இந்த மாரி பண்ணுவேன் நம்ம மொபைல்ல நாங்க விளாண்ட அடிக் ட்டாய்டோ ரொம்ப சோ அதை வந்து கொஞ்ச போக்ணும் இருனால கொஞ்ச யாருக்கா சல்பா இருந்துசுனா ப்ரெண்டஸுக்கு போன் அடிச்சோ அப்படி வந்துருவானுங்க சோ அப்டியே ஒரு வாக் மாரி போல பேசிட்டு போறது பிரெண்ட்ஸ் தொடா சோ அப்டி கிரிக்கெட் விளையாறது இல்ல இண்டோர்ல போய் செட்டில்கார்க் விளாட்றது ட்ரக்கிங் போறது இல்லன்னா மேல எங் எங்கிருந்து எங்க வீட்டு பக்கம்ந்து ஹில் ஸ்டேஷ சுத்தி ஒருல புல்லா இருக்கும் செரி மேலே போய் ஒரு டீ குடிச்ச வருரது ஒரு ஏதவும் சாப்ட்டு வருது சோ அந்த மாரி மேல போய்ட்டு வருது அந்த மாரி பண்ணுவோம் ஃப்ரீ டைம்ல மத்த படி கேம்ஸ்ல இருந்தே ஆனா ஒரு காலத்துல நானும் ரொம்ப கேம் விளையாண்டுட்டு இருந்த ஆள்தான் ஆனா பாத்தீங்கன்னா சேரி அது வந்து ரொம்ப அது பக்கமே ஒன் சைடா ஒரே பக்கமா போற மாரியே இருந்துச்சு செரி வேண்டாம் ஏன் அப்புச்சு சொல்லி கொஞ்சம் அதிலிருந்து கொஞ்சம் விலகிக்கு ஆனா கேம்ஸ் இருக்குன்னு மொபைல்ல வச்சிருக்கேன் ஆனா வந்து விளையாடுறதுல்ல சோ சரி அன் இன்ஸ்டால் பண்றது க்க எனக்கு மனசு வரல இவ்ளால விளான்ட்டோ திடீர்னு அன்இன்ஸ்டால் எதுக் பண்ணணும் வச்சிருப்போன் வச்சிருக்கேன் பட் விளையாட்றது இல்ல ஆனா ஃப்ரீ டைம்ல இந்தமாரி ஊர் சுத்துவோம் வேன பண்ணுவேன் மத்தபடி பெருசாஹ அதுல்ல நீங்க ஆப்பீட்ல என்ன பண்ணுவங்க கேம்ஸ்
இதா ப்ரோ கேம்ஸ் தா இப்ப வந்து நம்ம இந்த மாதிரி கேம்ஷு மொபைல் வந்ததுனால அப்படி பண்றோம் நீங்க வந்து பேக் டு ஒரு டென் டு ஃப்டீன் இயஸ்கு முன்னாடி நம்ம கிட்ட பட்டன் ஃபோன் தா இருந்துச்சி
ஆமா
ந்து நம்ம அந்த அ பாம்பு இப்போ கேமு அது விளாடுவோம் அப்புறம் வந்து ஒரு ஈ மாரி இருக்கும் அது சொல்ற மாதிரி இருக்கும் அது விளையாடுவோம் ஞாபகம் இருக்குத அந்த கேம்ல ஆமா அது விளாடுவோம் அப்புறம்ந்த பால் எகுறத மாரி அது விளாடுவோம் அப்புறம் இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி போனீங்கன்னா நொண்டி விளாடுவோம் டயர் ஓட்டி விளாடுவோம் கிரிக்கெட் விளாடுவோம் கண்ணாம்பூச்சு அந்த மாதிரி டிவி ஒரு வாரத்துக்கு ஃபுல்லா விளாடுவோம் அந்த ஒரு நாள் மட்டும் டிவில உடக்காந்து நைட்ல சில பல நாடகங்கள் நல்லாம் பார்ப்போம் அது இன்ன எதிர்பார்க்க ரொம்ப அந்த நாடகம் ஏன்னா வந்து லாக்டவுன் டைம்லயே அத போடுவாங்க போடுவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம் ஏன்னா அவங்களே ஒரு ஒரு மீம் மாதிரி கொண்டு வந்தாங்க சோசியல் மீடியால இந்த மாதிரி இந்த ஃபுரோக்ராம் போட்டு டின நைன்டிஸ் ஃபுல்லா இதைதா விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைச வரைக்கும் அது போட்டாங்களா இல்லைய தெரியல ஆனா வந்து வேற லாங்குவேஜஸ் தா போட்டாங்க நம்ம லாங்குவேஜ்ல போடல ஆமா ஏன்னா நம்ம சூப்பர் ஹீரோ அவர் எல்லாம் அந்த காலத்துல நம்ம அந்த டே அவரு இன்னைக்கு வரைக்கும் கூட பீரோல ஆ பேன்ல அந்த மாதிரி அதலெல்லாம் ஒட்டி வச்சிருப்போம் ஆனா எங்க வீட்டு பிரோல இன்னும் கூட அது இருக் ப்றோ அது அந்த ஸ்டிக் கிர இருக்கும் அந்த சிக்கரு எடுத்த அந்த அடையாளம் கூட அப்படியே இருக்கும்
அப்படி இருக்கும் ஓகே
ஆமா அது நீங்க அந்த மாதிரி இது பண்ணு அப்புறம் இந்த டிரம்ப் கார்டு அதெல்லாம் ஞாபகம் இருக்குதா
ஆ இருக்கு கண்டிப்பா அதாவது நீங்க சொன்னது உண்மதா இந்த மாரி ஏ இப்பதா ஃபோன்ணு கேம்ஸ்ல்லா நீங்க சொன்ன மாரி அப்பல்லானு சொன்ன மாரி அந்த நோக்கியா ஃபோன்ல வந்து அந்த பாம் ஸ்னேக் கேம் வெளையாடுறது அந்த பால் கேம் வெளையாடுறது அதுக்கு முன்னாடி போனா சைக்கிள் டயர் ஓட் ட்றது அப்டி இப்டி போனது அது அப்றோ டி வி ல ஒரு இருக்கு குறிப்பிட்ட கார்டூன் மட்டு அதிகம் பாப்போ இந்த ஜாக்கிசானா இருக்கட்டு அந்த பவர் ரேஞ்ச் ஜெர்ஃபே அந்த அந்த மாரில்லா பாப்போ சோ அதெல்லா மேல நல்ல ஒரு அனுபவங்கள் தா சொல்லபோன அந் ந்த மாரி காலங்கள சொன்ன மாரி அது வந்து கொரோனா காலகட்டத்ல அதெல்லா திரும்ப ர திரும்ப பாத்த மாரி இருந்ச்சு எனக்கு ஏன்னா அதெல்லா திரும்ப வந்து போட்டாங்க கொரோனால இந்த மாரி ஆ இதெல்லாம் போட்டாங்க ஜாக்கி ஜான் வந்து இப்ப பவர் ரேஞ்சர்ஸு அப்டி போட்ல்னாலு நானே டவுன்லோட் பண்ணி பாத் தா ஆன்லைன்ல ஓ அத்னால எனக்கு வந்து பெரு சா எது தெரிய்ல ஆனா ஆனா நா ஆனா ஒரு ரெண்டு வர்ஷம் பாத்தீங்கன்னா நா இன்னு சின்ன வயசுல போயிட்டு வந்த மாரியேதா இருந்துச்சு அந்த கேரம் போடு விளையாட்றதுலேந்து காட் ஸ் விளாட்றது பட்டொ விட்ற மெய்னா சொல்லுங்க பட்ட விடட்டு கிட்டத்தட்ட இருவது வயசுக்கு மேல ஆனதுக்கப்பறோ பட் ட்ட விட்டதா யாருமே இருக்க மாட்டாங்க நாம்ப தா இருப்ப அந்த மாரி கொரோனா காலகட்டத் நல்லா விக்டர் சொல்ல மாரி அதுக்கு வந்து போலீஸ்காரங்க ஒருத்தன நாங்க அப்டிய பட்ட விடக்கடா கெளம்ப கெளம்பன் சொல்லி
ஆமாமா இப்ப கூட விட்றாங்க ஆனா நம்பளுக்கு வந்து அது தப்புன்னு தெரியுது ப்ரோ ஏனா வந்து அந்த கையிறு அந்த காத் நம்ப அந்த ட்யூப் லைட்டு அந்த இதெல்லா கலக்கிதான அந்த கயிறெல்லா இது பண்ணுவோ சோ அதனால நம்பளுக்கே இப்ப அது இப்ப சின்ன வயசு அது வெளாட்டா இருந்துச்சு ஆனா இப்ப வந்து நம்ளுக்கு மத்தங்க விட்டாலே அது கொஞ்சோ பயமா தா இருக்கு
பயமா இருக்கு ஆமா சென்னை சைடுலலாம் விடுறாங்க உம்
ஆமாம் ப்ரோ இங்க ல்லா மேக்சிமம் வந்து நானே எங்க தெரு பக்கத்துல ந ரெண்டு மூணு பேர் ஒட்டு இருக்காங்க
உம் ம்
அது பார்த்தாலே பயமா இருக்கு ஏன்னா இங்க வந்து மேக்சிமம் வந்து எல்லா சுத்துரா ஆளுங்கதா வெளியிலதா மேக்சிமம் போங்க வண்டி எடுத்துட்டு சின்ன சின்ன பசங்கலா சைக்கிள்ளு வண்டி அந்த மாதிரிதா எடுத்துன்னு போவாங்க சரசர சரன்னு போவாங்க
உம்
சோ அவங்க பொறுமையா பாத்து போற மாதிரி எல்லா கிடையாது இப்போ இங்கெல்லா மேக்சிமம் பாத்தம்னா ஆ ஆ அவங்கதா சில ப்ராடக்ட்லா இருந்தா வெளிய ப்ப நார்மலா ஒரு கீழ எதாச்சு இருந்துச்சுனா அந்த பர்டிகுலர் ஆளுங்க வந்தாதா எடுக்கற மாதிரி இருக்கு
ம் ஹ் ஹ்
ம்ப அ சமூகத்துக்கு மேல அக்கற இருக்கிறவங்கதா இது வந்து எடுத்து ஓரமா போடுவாங்க இல்லனா வந்து அவுங்கதா வந்து எடுத்து அந்த மாரி இருக் கு இது வந்து கொற சொல்ற மாரி இல்ல ஜென்ரலா நடக் றதா இங்க சோ அதனால வந்து இங்க நா வந்து சிம்பிளா ஒண்ணு சொல்ணம்னா இங்க வந்து ஒரு வாட்டி வந்து தீபாளி வந்துச்சு தீபாளி வந் ஒரு எங்க பக்கத்து ரெண்டு ஒரு வீடு தள்ளி ஒரு பைய வந்து பட்டாசு வெடிக்கிறா மொட் அ மாடில வெடிக்கிறா
ம்
அவ வந்து வெடிக்கிறா அது வந்து அவுங்க எதுர்க்க வீடு வந்து ஓல வீடு
ஓஹோ
சு அந்த பக்கத்து எதிர் வீட்ல தீப் இது ஓலைல பட்டு தீப்பொறி பட்டு அப் டியே எரிஞ்சிச்சு சோ அந்த ஓல வீட்ல வந்து ஒ காலு வந்து வாடகைக்கி இருந்தாரு
ஹு ஹு
அவ்ங்க வந்து கம்யூட்டரு இது அது சிலிண்டர் அந்த மார்லான்ச்சு அவன இருக்குறவ்ங் எல்லா பக்காவா ஹெல்ப் பண்ணாங்க ஒரு ஒரு இதுயு கொண்டு வந்ததுக்கு எல்லாதி எல்ப் பண்ணாங்க அப்பதா தெர்ஞ்சுகிட்ட ஒ இங்கல்லா அ ஹெல்ப் பண்றவுங்ளு இர்க்குறாங்களா நம்ப அ நா நார்மலா வில்லேஜ்ஜில்லதா ரொம்ப கோஆப்ரேட்டிவா இர்ப்பாங்க ஆனா இங்கெல்லா சிட்டி சைட்லல்லா அந் அந்த மார்லா நாங்க பாத்தது இல்ல ஏனா வந்து ரெண்டு வீடு தள்ளி யாருன்னு கூட கேப்போ நாங்கசு ட்லல்லா போனொம்னா பக்கத்து வீட்டுக்காரங்க யார்ன்னு கூட தெரியாது ப்ரோ ஆம்மா நம்ப ஒரு பாட துலே அது பாத்துருப்போ எதோ ஒரு தெருஞ்ச எதோ ஒரு படத்துல நானே பாத்திருக்க அந்த மாரி வந்து நம்ப பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்னு கூட தெரியா ல அந்த மாரிக்கு ஃப்ளாட்டுங்களா என்ன பக்தத் பக்கத்து வீடுங்களே தா இருக்கு அவங்கந்து அந்த அளவுக்கு வெளியவு வர மாட்டாங்க அதனாலந்தா அந்த கோ ஆப்ரேஷன்லா இங்கெல்லா இல் ஆனா நம்ம வில்லேஜ் சைட்லாம் பாத்தொம்னா வெளில ஜாலியா ஒக்காருவாங்க பாய் போட்னு ஒக்காருவாங்க திண்ணைல ஒக்காருவாங்க அந்த இங்கல்லாம் பா க்க முடியாது ப்ரோ அதல்லா ஒரு லைஃபு சேரிங் ப்ரோ உங்ககிட்ட பேசியே பழை நினைவுகள்லா அப்புடியே மன்சுல வந்துருச்சு சேரிங் ப்ரோ ஆமா ஆமா சேரிங் ப்ரோ ஆமா ஆமா சேரிங் ப்ரோ ஓகே ப்ரோ